ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆங் நல்லாருக்கேன் நல்லாருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆங் நல்லாருக்கேன்
ம் போன கால்ல எதுக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு தெரியலங்களே
தெரில என்னனு தெரில ஆட்டோமேட்டிக்கா ஆச்சு இது நெட்வொர்க் ப்ராப்ளம்னனு நெனைக்கிற
ஆஹ் அப்படிதா இருக்கலா மே பி இருக்
நெ ஆமா ஆமா நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலா சரி பார்க்கலாம் ஒரு கால் வந்து என்ன சொல்றது ஒரு கால் வந்து நமக்கு இதாச்சு
ஆஹ் நீங்க என்ன வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல கையிலயே வாஷ் பண்ணிருவீங்களா
இல்ல இல்ல அ ம் மு வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவ நா எப்டின்னா ஹைட் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா எனக்கு கொஞ்ச வயித்துல கொஞ்ச பிரச்சன இருக்கு அது எனக்கு வெயிட் தூக்க கூடாது பிரச்சனனா ஐ மீன் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புற இந்த ஹெரினியான்னு சொல்லுவாங்கல்ல ஆஹ ஆஹ் அதுலயே நறைய டைப் இருக்கு அது எனக்கு வந்து இந்த அம்பிலிகல் ஹெர்னியா அந்த மாதிரி அதுக்கு வந்து வெயிட் தூக்கக்கூடாது அஹ் உட்காந்துகிட்டே நா துணிய எப்டி குத்தி புழுஞ்சாலே எனக்கு வயிறு வலிக்கு அதனால நா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின் தான் போடுவ அப்படியே நித் ஒரு சின்னதால ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல அது வந்து என்ன சொல்றாங்கன்னா சர்ஜரி தா கண்டிப்பா பண்ணி ஆகணு அப்டினு சொல்லி இருக்காங்க நா ஒரு சில டாக்டர் கிட்ட கேட்ட ஒரு டாக்டர் சொல்லி நம் வந்து கேட்கக் கூடாதுல்ல ஒப்பினியன் அப்புற நறைய டாக்டர் ஒப்பினியன் கேட்ட அவங்க என்ன அவங்க என்ன சொன்னாங் ஆனா சர்ஜரி பண்ணணு தேவ ஆமா நா அதனால வெயிட் வந்து தூக்கிக்கிட மாட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷிங் மிஷின்ல போட்டுருவ என்ன இப்ப வந்து ஹ எனக்கு சொல்லி
ஓ பரவாயில்ல இத்தன வருஷ மெயின்டெயின் பண்ணிரக்கீங்களே
ஆஹ் வெயிட் தூக்க மாட்ட வெயிட் தூக்க மாட்ட மத்தபடி எல்லா வேலையு பாப்ப வெயிட் தூக்க மாட்ட ஆஹ் டவென்டி போர்லயே வந்துருச்சு பையன் பிறந்த அந்த இயர்லயே
ஆடா கொடுமை ஓ சேரி சேரி நானு வாஷிங் மிஷின்ல தா எப்பவு போடு ஹ எனக்கு ஹ டெலிவரி அப்போ எனக்கு பேக் பெயின் லட்டா குமிஞ்சு அந்த கல்லுல போட்டு துவைச்சாலுமே எனக்கு முதுகு வலி லைட்ட ஆரம்பிச்சிடு அதனாலேயே பேசாம அதுக்கப்புற வாஷிங் மிஷின் வாங்கிட்ட
சரஸ் அது என்ன நார்மலா சி செக்க்ஷனா
நார்மல்லா இல்லைங்க சிசெக்க்ஷன் தான் ஆப்ரேஷன் தா ரெண் ரெண்டு பேருமே ஆப்ரேஷன் தான் ஆனால மத்த டைம் நல்லாதான் இருக்கு அதான் மத்த டைம் நல்லா இருக்கு போய் அந்த கல்லுல நம்ம அடிச்சு துவைகுறல்ல அந்த கல்ல போய் துவைச்ச கூட அப்ப கூட அந்த பெயின் ஆச்சிரும் லைட்டா அப்புறம் எதுக்கு தேடாம ரிஸ்க் எடுத்துட்டு அதனாலதான் வாஷிங் மிஷின்லயே போட்டறது
உஹம் அதுதா நா இங்கேயும் ஆத்துக்கு எந்த சைடும் போனும்னா என்ன பண்ணுவும்னா எடுத்துட்டு போவன் எங்க ஹஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு வாஷிங் மிஷின் போடுதுக்கு வருத்தப்பட்டு கரண்டு செலவு வருத்தப்பட்டுட்டு ஹாஸ்பிடல்க்கு குடுக்கணுன்னு நீ நெனைக்கிறிய அப்டின் பாங்க சொல்லுவன் தண்ணி ஓபன் பண்ணி அது குனிஞ்சு குனிஞ்சி அலசனா மட்டு தான் எனக்கு வயிறு வலிக்கு ஆத்துல அப்டி கிடையாதுல தொவச்சுட்டு இப்டி நம்ம இருக்கிற எடத்துலயே அலசினா அது வயிறு வலிக்காதில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கனா என்ன ஆத்துக்கே கூட்டிட்டு போ மாட்டாங்க அத்து எங்கூர் எல்லா ஆறு நிறைய இருக்கா அப் அப்போ வந்து அந்த ஃபுல்லன் ஃபுல் இந்த மே மாசம் ஃபுல்லாவே ஆத்துக்கு போவல பிள்ளைங்க லைக் பண்றாங்க அப்பத்தானே போக முடியும் அப்போ நாங்க போகும்போது எடுத்துட்டு போயிட்டேன் ஸ்கூல் பேகு லன்ச் பேகு பிள்ளைங்க எல்லா எடுத்துட்டு போயிட்டன் கொஞ்ச துணி ஒய்ட் அஹ் துணில்லாம் எடுத்துட்டு போணுனா தேவையில்லாத வேலைய ஏமா பாக்குற தண்ணி ஓடுற தண்ணியில போகும்போது எல்லாம் வயிறுலாம் வலிக்காது அதே மாதிரி ஏன்னா லன்ச் பேகலா நம்ம கண்டிப்பா அது என்ன தண்ணில முக்கி எடுத்து இடத்து அலசணும்ல்ல ஸ்கூல் பேக்லா
உம் உம்
ஆனா ஆத்துல போகும்போது உட்காந்துகிட்டே நம்ம அலசும் போது அது வலி தெரி மாட்டுக்குன்னு நான் ஸ்கூல் புல்லன் புல் அதான் பண்ணுன ஆனா வீட்டுல உட்காந்து குனுஞ்சு நிமுந்து இப்டி இப்டி அலசும் போது எனக்கு கொஞ்சோ வயிறு பெயினா இருக்கும் ஆமா
எனக்கெல்லா இந்த டத்துல துவக்கிற அந்த ஊர்லயும் இருந்த மாரி இல்ல எப்பவுமே சிட்டில தா இருந்தேனா
எனக்கு இதெல்லாம் இருக்கு எனக்கு ஒருட்டி ஆத்தல எல்ல துவைச்சு பார்கக்கணு குளிக்கறதுக்குலா ஆச தா
கண் டிப்பா கண்டிப்பா அப்ப ஊருக்கு வாங்க போலா இப்போ இன்னொன்னு என்ன சொ சொல்றனே கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா நா வந்து பிறந்தது எல்லாமே கிராம சைடு தா கிராமம்னா ரொம்ப ஆ கிராமம் மாதிரி இருக்காது ஆனா கிராமத்துல இரு எல்லா வசதிகளும் வசதி ம் ஆறு அந்த மாரி தா எல்லா லைக் பண்ணுவாங்க அந்த மாரி இருந்த ஆனா நா மேரேஜ் பண்ணி கொடுத்த ஊரு கிராம தா ஆனா ஒர்க்கிங் வந்து என்னன்னா ஒரு சிட்டி சைட்ல நகரப்புறத்துல இருந்தோ அது எனக்கு சுத்தமா பிடிக்கல போகும் போது எனக்கு அங்க போண்ண அந்த பக்கத்துல அந்த இருக்கிற இடம் போணுடனே அந்த என்ன சொல்றது டோட்டலா கிளைமேட் செஞ்ச் ஆகுற மாரி இருந்தனா எனக்கு இருமல் விடவே இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு நா ரொம்ப கஷ்டப்பட்ட அப்போனா அங்க அந்த மாரி ஃபுட்டு மீனுமே இங்கேன ஃப்ரெஷா ஆத்துலயோ ஆ அணையிலையோ பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட போடுவோ அந்த டேஸ்ட் வந்து அங்கே உள்ள மீன்ல இல்ல மீன் குழம்பு வைக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு மாரி கருவாட்டு ஆ கருவாட்டு ஸ்மெல் வர மாரியே இருக்கு இல்ல எனக்கு எனக்கு இது வேண்டாம் எனக்கு இந்த மீன் பிடிக்கல ரொம்ப மீன்லா எடுக் க்க மாட்ட எனக்கு சுத்தமா அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாவே சாப்ட்டுட்டு அந்த கடல் மீன் சாப்பிடும் போது எனக்கு ஆஹ் இது வந்து சுத்தமா எனக்கு எடுக்கல அதே மாரி காய்கறிமே நம்ம ஆத்து மீன் பிடிக்கு கடல் மீன் வந்து புடிக்காது
கடல் மீன் பிடிக்காதா
ஆமா எங்க ஏரியால வந்து கடல் மீன் கிடையாதில்ல கடல் மீன் வராது நாங் ஃபரெஷ்ஷா பிடிச்சு என்ன சொல்றது ஆத் து மீன் வந்து உடனே பிடிச்சு அந்த மாரி சாப்பிடுவோ அதோட மீட்டு வந்து ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கு
ஓ ஆனாலு வந்து அந்த கடல் உணவுதா வந்து ரொம்ப ஹெல் தி அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ ஆமா எங்க வீட்டுகாரங்க சொல்லுவாங்க கடல் உணவு ஆரோக்கியமானது சாப்புடுமா அப்டின்னே அது நா வந்து என்ன சொல்றது ஒரு எய்ட் டி எஸ் இருந்தோ அதுக்கப்பறோ எனக் வந்து சுத்தமா அது என்ன சொல்லுதுனா உம் டூ ஈர்ஸ் வரைக்கு எனக்கு எடுக்கவே இல்ல அதுகப்பறோ கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா என் எனக்கு புடிச்ச மாணிக்கே வெச்சு நா ரொம்ப காரோ எடுப்பே அதே மாரி சமச்சு சமச்சு இப்பதா நா சாப் ப்டே ஆரமிச்சிருக்கே மறுபடியு என்னென்னா ஆஃப்டர் எயிஸ்க் ஏய் ஏய்ட் ஈயர்ஸ்க்கு அப்புறோ நாங்க வந்து மறுபடியு என்ன சொல்றது கிராகமப்புறத்துக்கே வந்துட்டோ
ஓ அப்போ ஒரு எட்டு வருஷ கிட்ட அந்த சிட்டி லைஃப்ல மற
கண்டிப்பா கண்டிப்பா
நீங்க இப்டி சொல் றீங்க ஆனா எனக்கு சிட்டி லைஃப் தா எனக்கு ரொம்ப புடிக்கோ ஆ கிராமத்தோட அந்த ஆத்துல குளிக்கிறது அதெல்லா வந்து எப்பவாவது ஒரு நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு ஆமா அப்பவே முடிச்சுட்டு ஒடனே வந்துர்ணு எனக்கு அந் த மாதிரி அது ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க அப்டே சிட்டிலே இருந்து பழகி டோமா அதனால எங்குளுக்கு அந்த மாரி இருக்கு நீங்க வில்லேஜ்ல இருந்து பழகனால உங்குளுக்கு அந்த மாரி இருக்கு போல் இருக்குது
கண்டிப்பா நீங்க சொல்றீங்கங்கிற நகரத்த வாழ்கைதா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆனா அப்டி கெடையாது இப்ப வந்து கிராம சைட்ல வெளில வந்தா வீட்டுக்கு வெளிய வந்தா அவ்வளவேறு எல்லாரு உக்காந்து பேசுவாங்க செரியா ஆனா கிராமத்துல நகரத் தல என்ன பண்ணுவாங்க எல்லாரு வீடு க்ளோஸ் பண்ணிதா இருக்கோ வீட் டுக்கு வெளில பாத்தா க்ளோஸ் அது வந்து என்ன சொல்றதுனா ஒர்க்கிங் போறவங்களுக்கு ஓகே ஆனா வீட்லயே இருக்கிறவுங்களுக்கு எத்தன நாள் எ தன எவ்ளோ நேரோ தா நம்ம கதவ பூட்டிட்டே இருக்குது
உம் அது என்னவோ தெர்லங்க ஆனா நாங்க மொதல்ல இருந்து சின்ன பொறந்ததுல இருந்தே அப்டே சிட்டிலே இருந்ததுனால அத ரொம்ப புடிச்சு போச்சு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல் ற மாரிதா வெஜிடபிள்சுமே எனக்கு அப்டிதா இருந்தது நம்ம கிராமத்தியு வந்து வெள்ள கத்திரிக்காலா உம் தோட்டோ இருக்கோ அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கோ நார்மலா கொதிக்க வெச்சு சும்மா தேங்கா வத்தல இடிச்சு போட்டு வெச்சாலே அந்த கொழம்பு அவ்ளோ டேஸ்டா இருக்கோ ஆனா நாங்க வந்து நகரபுறத்துக்கு போகும் போது இந்த பருப் புல் கலர் கத்திரிக்காதா இருக்கு ஃபுல்லா
ஓ ஆனா பர்பிள் கலர்ல இருக்கிற தான நாட்டு
இல்ல இல்ல எங்க ஊரு சைட்லல்லா பர்பிள் கலர் கத்திரிக்கா இருக்காது ஒயிட்டு லைட் கிரீன் இருக்குல்ல கிரீனு ஒய்ட்டு சேந்தது அந்த மாரி கத்திரிக்காதா இப்ப ஃபுல்லா என்னன்னா வெஜிட வெஜிடப் பிள்ஸ் எல்லாமே என்ன சொல்லது சீட்லெஸ் சீடு இல்லாம வருது அந்த வெஜிடபிள்ஸ்லா எனக்கு ஃபஸ்ட்டு கத்தரிக் கெல்லா அது குக்கானா அது ஒ டையவே உடையாது ஆனா இந்த சைட்ல உள்ள கத்தரிக்கா நல்ல கொழஞ்சிரு நல்லா வெந்துட்னாலே அது கொழைவாயிரு எனக்கு என்னமோ அந்த பர்பிள் கலர் கத்தரிக்கா வந்து எனக் சொல்றது அப்டி எவ்ளோ நேர ஒரு மண் நேர வெந்தாலு அது அப்டியே இருக்கு முழுசா ஒடையாம வெந்திருக்கூ ஆனா ஒடையவே ஒடையாது
ஓ
எனக்குலா ஃபஸ்டு என்ன இப்டி இருக்கு என்ன இப்டி இருக் கு அப்டி சொல்லுவே
எனக்கு இந்த காய்கறிகள பத்திலா அவ்ளாக்கா ஒன்னு தெரியாதுங்க சிஸ் டர் ஏன்னா அந்த வில்லேஜ் சைட்ல நாங்க இல்லாமருந்து டோமா அதனால என்ன காய் வாங்கிட்டு வராங்களோ அத அப்டியே போட்டு சாப்ட்றது அவ்ளதா அது நா ட்டு கத்திரிக்காயா இல்ல என்ன இது ஸ் தேந்தது அந்த மாரி பெருசா ஒன்னு டிஃப்ரெண்ஸ் தெரியாது
ஆனா தெரிஞ்சுக்கிட்ணு ஏனா நம் மோ வந்து எல்லாமே என்ன சொல்றது அ நாட்டு ரகமா எடுத்துக்கிட்டம்னா அது நமக்கு ரொம்ப நல்லது எனா இயற்கை உரங்கள பயன்படுத்தி வந்து எல்லா ம் ப் ப்ளான்ஸ் அ ச்ச பயிர்களு அ பாங்க ஆனா வந்து அ நம்ம வந்து என்ன சொல்றது ஆர் காணிக்க தேடி போயிட்டுருக்கோ ஒரு விதை இல்லாதத நம்ம சாப்ட்டா நம்ம நம்ம எப்டி இருப்போ சொல்லுங்க
உம் அது உண்மதா அது அது நம்ம விதை இருக்கறத்தா இல்ல எதுவுமே நம்ம யூஸ் பண்ணு ஒரு பழமானாலு செரி ஒரு காய்கறி எதுனாலு வந்து அந்த நாட்டு இதோட இதுதா ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது அந்த ஹைப்ரிடுங்கறத நம்ம நல்லா அவாய்ட் பண்ணணு ஃபுல்லா
கண்டிப்பா ஆனா நகர்ப்புற வாழ்க்கையில வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க பல பலன்னு இருக்கணு ஆ அப்டின்ட்டு எல்லாமே ஹைபிரிட் ஃப்ரூட்ஸா சரி வெஜிடபிள்ஸா சரி அத தேடிதா அவுங்க வந்து விரும்பி வாங்குறாங்க அதோட ரேட்டு எப்டின்னா ஹையா இருக்கும் சரிங்களா ஆனா ஹையா இருக்கு வாங்கு வாங்கி சாப் து நம்ம வந்து என்ன சொல்லா நம்ம துட்டுலேயே சூனிய வெக்கிற மாதிரி
அதாங் சிஸ்ட ஆமாமாங்க அந்த வகையில பாக்கும்போது அந்த வில்லேஜ்ல பொறந்தவங்களுக்குலா அத பத்தி நல்லா தெரியு இந்த நாட்டு காய்கறிகள் அத பத்தி எல்லா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்களு அதே மாரி தெரிச்சுக்கோங்க வாங்க கிராமத்து சைட்ல வாங்க கிராமத்து வாழ்க்கையு கொஞ்சோ வாழ்ந்துப்
ஆ சரி ஓகேங்க சிஸ்டர்
ஜேக்கு ரொம்ப நன்றி
சிஸ்டர் அடுத்த கால் கால் பண்ணுவீங்களா? இல்லன்னா ஒரு ஹாஃப் ஃபனார் கழிச்சு